ஹலோ.
இதே ஆஊனா கட்டாகுது.
ஆஹ அது வந்து ஒரு டைம் வந்தக்கப்புறோ ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுது. அந்த ஒரு டைம் வரைக்குதா நம்ம பேச முடியு ஒரு கால். ஆஹ சின்ன வயசுல எந்தெந்த கார்ட்டூன் பாத்துருக்கு நீ ஞாபகருக்கா ரொம்ப பழைய கார்ட்டூனா.
ஏழியன் கேரக்டர்.
ஏலியன் கேட். கேள்விப்பட்டிருக்கனான்னு தெரியல.
சூப்பர பொம்ங்கி டீம்.
சூப்பர் பொம்மை கிட்டி.
சூப்பர் ரோபோ மங்கி டீம் அது அல்டிமேட் ஸ்பைடர் மேன்.
ஆஹ ஓகே. ஏ எனக்கு ஒரு கேம்மு வேணும். டா ஒரு சூப்பர் கேம் எதிர்பாக்குற ஏன்னா அது போன்ல செட் ஆவாது பிசிலதா செட் ஆகு.
என்ன கேம்மு.
ஓப்பன் வேல்டு கிராபிக்ஸ்ல்லா சூப்பரா கார்லா ஒரு ஒரு டீட்டலங்கு நல்லா இருக். க்கறமே ஒரு கார் கேம்மு. டிடிஏ டா அப்படி இருக்கணு.
நீ் நீடு ஸ்பார் ஸ்மிட் மோஸ்ட் வாண்டடு இது ஒரு கேம்மு.
நீட் நீட் ஸ்பார் ஸ்பீட்ல்லா கண்ட்ரோல்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லையா அந்த ஆரிசான்னன்ட்டு ஏதோ ஒரு கேம் இருக்கு. ஆரிசான் அது வந்து செம்ம டீட்டெலிங் குடுத்து வச்சிருக்கறாங்க காருக்கு. ஒரு ஒரு ஸ்பேர் பார்டஸும் நம்மளே கஸ்டமைஸ் பண்ற மாரிஹ அண்ணமை கேம்தா வேணு.
அதெல்லா வேஸ்ட்டு.
இந்த போன்லயே. பிஎஸ்பிஎன்ட்டு அதா போன்லயே கண்ட்ரோல்ஸ் வச்சு ப்ளே பண்ணுவோம்ல.
ஆஹ.
ஸ்டேஷன் கேம்டா பழைய பிளே ஸ்டேஷன் கேம்மு நரட்டோ கேம்ஸ் எல்லா.
சேரி அந்த எமலேட்டரேத்தி வெளாடனு.
ஆமா எம்ளட் எத்தி என்ன ஃப்ஸ்ட்டு இது விளாண னேது பென்டன் அல்டிமேட்ஸ் ஃபோஸ்சு பென்டன் ஏரியன் ஃபோர்ஸ் பிளே பண்ணன் அல்டிமேஸ்டு ஃபோர்ஸ் வந்து ஓகே நல்லாதான் இருக்குது ஏன்னா அந்த ஸ்பைடர்மேன் கேம்லாம் வருமானு தெரில நல்லா இருக்குமான்ட்டு
ஸ்பைடர்மேன் படம் தான் இப்போ இப்போ எந்த ட்ரெய்லர் பாத்தியா பிராண்நியூடே
ஆ பிராண்ட் நியூடே நல்லா இருக்
இப்ப ட்ரெய்லர் நேத்து வுட்டானே நேத்தூம் முந்தான தோ
பாத்தன் பாத்தன் அல்லா ஹழுக்கு தான் வில்லன் போலேயே
அழுக்கு இல்ல ஆமா அழுக்கு தான் பா
ஆமாம் பின்ன புரூஸ் என்ன சொல்லுவாரு இந்த கேஜெட் ஏன் நிஞ்ஜசா அப்போ ஏதோ எனக்கு என்னமோ அல்க்கு தான் ஒரு மாரி ட்ரிகர் பண்ணி கோவத்த ஏ த்தி வுட்டு அந்த மூவியை ஸ்டாட் பண்ணுவாங்க போல எ கொஞ்சோ பண்ணிவிடுவாங்க போல டுவிஸ்ட்டு
அடுத்தது ஆர்கானிக் எப்வேர வருது
அந்த ஏன் ஸ்பைடர்மேன் கண்ணு வந்து ஒரு மாரி பிளாக் ஆவுதுன்னு தெரியலையே
அவன் ஃபுல்லாவே ஸ்பையிட்டரா மார்ரான்
ஃபுல்ஸ்பெய்ட்ரா
உம் ஆர்கானிக் வேம் வருது
ஏய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பைடர் மேன் மூவில ஆர்கானிக் வெப்பன் தான் வரோம் இந்த மூவி பாத்து இந்தா தெரிஞ்சியிருகோம் அதான் மூணு ஸ்பைடர்மேன் இருப்பாங்க ஆமா ஆமா
இப்போ இவனுக்கும் வருது இந்த ஓம் கமிங்களெல்லாம் அரோட
ஹோம் கம்மி தெரியும் இப்ப இருக்கற ஸ்பைடர் மேனு
அந்த படத்துல லாஸ்ட்ல வந்து டூம் ஸ்டேய்யாய் இது வுட போறாங்களாம் அப்டேட்டு
ஆமாம் டூம்ஸ்டே அது எப்போ வரோம்ன்னு தெரல வெயிட்டிங்கு வெயிட்டிங்கு வெயிட்டிங்காவே இருக்கு
ஆ
எங்க நல்லா இருக்குது ஸ்பைடர்மேனு கேப்டன் அமெரிக்கா நல்லா இருக்கோம் டாக்டர்ஸ்டேஞ்சும் நல்லா இருக்கோம்
எனக்கு ஸ்பைடர் மேன் தா பாத்துருங்க எல்லாமே மார்வல்ஸ்ல ஸ்பைட்ருமேனு அம்மே கேப்டன்அமேரிக்கா அயன் மேணு அஞ்சுமே பாத்துட்டேன் ஒன் டூ த்ரி
நல்லா இருக்கோம் அயன்மன் கூடோ அமிஞ்ஸ்லயே நல்லா இருக்கோம் ரெண்டு கேம்மு இன்பினிட்டி வாரு
இன்பினிட்டி வாரு என் கேம் அவ்ளவு தான் சிவில் வாரா
சிவில் வார் ஆமா சிவில் வாரும் நல்லா தா இருக்கும் சிவில் வார் ஆமா அதுல வந்து அவஞ்சர்ஸ்குள்ளேயே சண்டை வந்து ரெண்டு டீமா பிரிஞ்சிருவாங்க ஞாபக இருக்கா
உம்
ஒரு டீம்ல வந்து கேப்டன் அமெரிக்கா பகின்ட்டு அந்த வின்டர் சோல்ஜர்
உம் ஆன்டம் வேண
ஆன்ட்டுமேனு அப்ரோ ஃப்பால்கேல்கன்ல்லாம் இவங்கல்லாம் ஒரு டீம்மு
ம்
இன்னொரு டீம்ல அயன் மேனு ஸ்பைடர் மேனு
ஏன் என்னாச்சி
இவங்கல்லா ஒரு டீமு வேற என்ன க அவெஞ்சர்ஸ் மூவி ஞாபக இருக்கு உனக்கு
வேறதும் நாபக இல்ல சரி நீ சொல்லு சின்ன வய்சுல எந்தந்த காட் பாத்ருக்க
சின்ன வயசுல வந்து ஒரு தேட்டருக்குள்ள போவான் கோஷ்ட் எல்லாம் புடிக்கிறது க்கு ஞாபக இருக்கா
வேற யோகை வாட்ச்சி
யோகாய் வாட்ச் பாத்துருக்கேன் அது வந்து ஒரு நாலு எபிசோடோ அந்த மாரி தான் போட்டானுங்க அதுக்குள்ளயே அந்த கார்ட்டூன் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த வாட்சு போட்டுன்னு ஒரு ஒரு இதுவும் புடிக்கணும் ஒரு விஷித்திர போக்கிமான் மாரி இருக்கும் யோக்காய் வாட்ச்ல
வேற என்ன பாத்திருக்க
வேற ஓல்டு கார்ட்டூன்னு வேற எதும் இப்போதிக்கி ஞாபகம் இல்ல பாத்தா ஞாபகம் வந்துரும் டா எனக்கு அப்பெல்லாம் ஜி டி ஏ சீட்டி தான் சூப்பரா இருக்கும் பிசி வச்சிருந்தேன் எனக்குன்னு ஒரு பி சி செட்டப்பே இன்சி தெரியமா அப்போ
எப்போ
கரெக்டா சின்ன வைஸ்ல ஒரு மூணாவது படிக்கிற வரைக்கு எனக்கு ஒரு ஃபுல் பி சி செட்டப்பேஞ்சு வீட்ல இப்ப கூட அந்த பீசி என்னாச்சுன்னு தெர்ல எலிலா கச்சி ஒயர்ல்லா ஃபால்ட் ஆயிச்சி அது மட்டும் இப்ப இருந்திருந்தா சூப்பரா இருந்துருகு
இப்போ வந்து லேப்டாப்ல தராங்கள
ம்
அதுல ஓல்டு கேம்ஸ்ல்லா ஹை கிராபிக்ஸ்ல இருக்து ஏத்துனா சு ஸ்மூத்தா இருக்கு வெலாடுறதுக்கு
உம் ஓல்டு கேம்ஸ்ல்லா இப்ப எங்கடா வேஷ்ட்டு
கோல்டு கேம் நல்லா இருது இரண்டாயிரத்துல வந்தது
அ அ ஏதாவது ஸ்பைடர்மேன் மாரியா
ஆஸ்பயட்ஒன் பை
ஜி டி எஃப் ஐ ஆட்னுட்டு ஒரு ஆச தான் பி எஃப் ஐ வந்து ஓரு பீசில்ல லேப்டாப்ல ப்லே பண்ணி பாக்கனுட்டு ஜி டி யே சிக்ஸ் வருதான
ஜி டி ஏ சிக்ஸ் அது ரெண்டு மூணு வருசமா சொல்ன்னு இருக்கா
யாருடா இப்பல்லா இந்த பி எஸ் ஃபை பைல்லாம் வாங்கி பிளே பண்ணுவா அமௌண்ட்டு குடுத்து அவ்ளோ அமௌண்ட்டு
பி எஸ் ஃபை தா ஸ்மூத்தா நல்லா இருக்கு ஆனா பி எஸ் ஃபை யோடயே கம்பியூட்டர் பில் பண்ணி வந்தா இன்னும் ஸ்மூத்தா இருக்கும்
கம்ப்யூட்டரு பில்ட் பண்ணி வெலாடுறதுல கண்ட்ரோல்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ல நல்லா இருக்கும் பி எஸ் ஃபைல அந்த ஜாய் ஸ்டிக் வச்சி மொத்த கண்ட்ரோல்ஸும் நம்மதா பண்ணும் அது கஷ்டோ
அ ஆ
கம்ப்யூட்டர்னா நம்பளுக்கு தெரியும் இந்தந்த கீ இதுக்கு மூவ் பண்றதுக்கு அப்டின்ட்டு அதனால பி எஸ் ஃபையே பெஸ்ட்டு எனக்கே பெஸ்ட்டுனு சொல்ல முடியாது கிராஃப்பிக்ஸ்சு அதுக்குனா பெஸ்ட்டு கம்ப்யூட்டர் வந்து கண்ட்ரோலிங் க்கு நல்லாருக்கும்
கம்யூட்டர்ல தான் கிராபிக்ஸ் நல்லா வரும் ஏ நம் இது போடற தனியா சிபி கிராபிக்ஸ் கார்டன்ன போட்றான்ல
ஆமா
கம்பியூட்டர்ல தான் நல்லா இருக்கும் பிஎஸ் பையோடே
ஏனா அதுக்கு செலவு வைக்கணுமே ஒன் லேக்கு கிட்ட
ஆமா ஒன்றர லட்சம் ரெண்டு லட்சம்
அன்னமை ரேட்டு பொறுத்துதான் என்னா பண்றது என்னா போன் வாங்க போற என்ன முடியவு அந்த காசு என்ன பண்ணு க்குற
காசு எல்லாம்செலவாச்சி
ட்டலாம் வந்த காசா
அது அப்படியேதான் அது எங்கமாட்டி குத்துட வேணான்டு
குத்துடியா
கோல் விக்கவேல்லையா மொதல்ல
ஹூம்
ஏய் நல்லா இதுராட டேய் நீ கூட ஒரு பைக் எத்துலா இல்லாடா அந்த கோல்டோட அமௌண்ட்ல வச்சி
எத்தன் நாலா
எங்க கூட நீயும் ஒரு மூணு பேர் பைக் எடுத்துருவான் டவுன் பேமெண்ட் கொடுத்து ஒரு பைக் எடுத்துட்டா முடிஞ்சுது
இஎம்ஐ யாரு கட்டுறது அது நான் வேலைக்கு போ வேலைக்கு போற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல நம்பி ச வாங்கலாம் இப்ப காலேஜ் சேர்றேன் கட்ற புரில
ஒரு ஷிப்ட் தானே கம்பெனி இருக்க போகுது ச்சி காலேஜ் இருக்க போகுது
ஆமா
இன்நொறு ஷிஃப்ட் காலேஜ் இருக்காது மதியானத்து மேல ஃப்ரீயா தானே இருப்ப வெர்கு போறது ஸ்விகி இனமே போலால்ல
அதுக்கு வண்டி வேணுமே
அதுதான் நீ இஎம்ஐ போட்டு எடுத்துருவே இப்போ
அதுக்கு பெட்ரோலு
பெட்ரோல் ஸ்விக்கில இருந்து வரேன் ஒரு நாளைக்கு ஃவவ் ஹண்ட்ரட் பண்றேன்னு வச்சுக்கோ பைவ் அண்ட்ரட் நா ஒரு நாலு ஆ எடுக்கறனு வச்சுக்கோ நாலு ஆர்ட்ரு அஞ்சு ஆட்ரு முடிச்சாலே உனக்கு ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர் வண்டி ஓட்னாலே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துடும் அதுல்ல வெறும் அண்டரட் ருஸ் தான் நீ பெட்ரோலே போட போற மிச்சம் பைவ் போர்ஹண்ட் எத்துச்சிருந்தா கூட டெய்லி ஒரு போர் ஹண்ட் இல்ல ஒரு நாள்வுடு ஒரு நாள் போர் ஹண்ட் கணக்கு பண்ணு உனக்கு அதுலயே காசு வந்துரும் மேடா இஎம்ஐக்கும் வந்துடும் பெட்ரோலுக்கும் வந்துடும் செலவுக்கும் வந்துடும்
உம்
தெனோ நீ டெய்லி போர்ஹண்ட்ரட் ஓட்டனாலே போதுமே டூ ஹவர்ஸ் டைம் இருக்கயிலடா உனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு டெய்லி
இருங்மே
ஆஹ் அவ்ள்தான் இஎம்ஐக்கு அப்டியே கட்டிடு முஞ்சது அப்படில ஏதாவது ஒரு கம் இப்பனி நீ போயிடு அந்த ஆகாஷ் பொறாம் பாத்தியா லோட் எரக்கறதுக்கு
ஆஹ்
அனமே கம்பெனில போயிட்டு நான் ஒரு த்ரீ ஹண்டரட் போர் ஹண்ட்ரடுக்கு ஒரு வேலை முஸ்டா முஞ்ஜிது
ஆஹம்
ஏய் நீ உன் பைக் எடுத்துட்டா உனக்கு சம்பாரிக்கத்துக்கு எவ்வளோவோ வழி இருக்குது இருக்கடா ஸ்விக்கி ஓட்டலா ஜொமேட்டோ ஓட்டலா இல்ல டெலிவரி கூட பண்லா நீ உனக்கு நீ ஒர் ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ வர்ஸ் ஸ்விக்கி ஓட்டனா கூட நீ உன் காசு நீயே கட்டலாம் இஎம்ஐ ஈஸியா ஈஸியா நீய இஎம்ஐ கட்டிட்டு பத்ததுக்குன்ட்டு உனக்கு எக்ஸ்ட்ரா செலவுக்கு கூட காசு கையில நிக்குன்ற நா உனக்கு பைக்கும் கெடைச்ச மாதிரி இருக்கும் இஎம்ஐ கட்டின மாதிரி இருக்கும்ல
தெர்ல பாகலை
நானே அததான் பண்ண போறேன் உனக்கு எது பிடிக்குமா அது எது ஒன்னா தொன்டு எடு நான் எம்டி எடுக்க போகறேன்ட்டு முடிவு பண்ணிட்டேஅதுக்கு டவுன் பேமெண்ட்டும் ரெடி பண்ணிட்டே
தருணை எப்டி என தான்
அவன் புக் பண்ட்டான் எடுக்கு வந்துடும் இப்போ அவன ஏ எம் பிளான் தான் ஒன்னு கம்பெனி போவான் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஸ்விக்கி ஏதாவது ட்ரை பண்ணுவா சென்னையில போயிட்டு நீ உனக்கு பா சென்னையில தான்டா காலேஜே இருக்கு வேசார்பாடி சென்னை தானே
ஆமா
அங்கேயே நெறைய ஆர்டரு வருமே டூ டெய்லி டூ அவவர்ஸ் ஆமா இலஞ்சி
அங்க இல்லின்னா நான் பக்கத்துல எங்கன்னா ஆவடி அந்மாரி போயிடுவே ஆவுடி சைடு எல்லாம் இருக்குது ஏன் இல்ல ஆள் தான் நான் ஆவடி போயிடுவேன் அப்படியில்லா நா ஏதாவது ஆர்டரு டெலிவரி சவனப் போட்டுருவேன்
உஹம்
எல்லாம் கம்பெனி கூட நைட் ஷிப்ட் ஏதாவது ஒரு கம்பெனில போயிட்டு டெய்லி காசு அப்படியே கையில வாங்கிக்கிற மாரி
ஓண்டா தா நைட் சிப்ட் போத்தான் பெட்ரு
ஆமா பின்ன டெய்லி காசு அப்படியே வாங்குற மாதிரி ஒரு கம்பெனி புடிச்சிட்டனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லனா வாரத்துல ஒரு மூணு நாள் சும்மா அப்டி போயிட்டு தருண் நல்லா கேட்டுட்டானா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் நீ சொன்ன மாரிலால்லாம் இல்லையா டைமிங்கு
டைம் ஆமா இல்ல ஆனா அப்புறமேட்டுைக்கிறேன் நாலு ஃபஸ்ட்இல்லா டாஸ்டு
அப்டிதான் சொன்னாங்களா ஏன்னா இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு
கன்ஃபாம் ஆயிடுச்சா
கன்ஃபார்ம் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்டு ஒன்லேந்து ஆ ஒன்பது மணில இருந்து ஒன் ஓ கிளாக் க்கு வடிக்குமா அதையா எல்லாரு கிட்டும் கேட்டா இதுதா கன்பார்ம் டைமிங் மாத்தலா மாட்டாங்ளா
நாங்க இதுக்கு தான் பசங்க அங்க இருந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்கிட்ட எல்லாம் கேட்டா அது மாதிரிதான் போன வருஷம் ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு மந்த் இந்த மாதிரி இரு ஒரு மணி அப்புறமேட்டு மூணு மணி கூட ஆரம்பிச்சாங்களாம்
ஆஹ் நா போய் விசாரிக்கிறேநேர்லே விசாரிச்சா தெரிய போது போன் பண்ணி
உம் சேரி நீ அப்படி கேட்டு பாரு எல்என்ஜி காலேஜ்ல நீ வரனா ஏன்னனா நான் அம்பேத்கர் வர்ல
உஹம்
கேட்டு பாரு ஏன்னா உனக்கு கவுன்சிலிங் ஏர்கனமே வந்ததுல
கேக்குறே அதான் அதான் கேக்குறேன் குடுக்குறாங்கட்டான்னா அப்பற சின்ன கத அம்பேத்கர்லயே வந்து சேர்ந்துவன் தரமாட்டானுங்க அதனாலதான் பாக்குறேன் இப்போ ஐபோன் எல்லாம் வாங்கறானுங்க ஏ தான் அவ்வளவு காசு குடுத்து வாங்குறனு தெரியல இஸ்டேக்கலா சரீஸ் தெரியல
ஹிஸ்டரி கிளாஸ்ல ஹரிசா
உம் பட்டர்ஃளைல கூட வந்தான் பார்ரா குண்டா
ஆஹ தெரியும் தெரியும்
அவன் வந்து ஐபோன் எடுத்துருக்கறான் இஎம்ஐல
ஐபோன் எத்தரங்கானா
உம்
என்னா மாடலு எவனக்கு எடுத்தங்கோ
டவுன் பேமெண்ட கட்டி இஎம்ஐல எடுத்துக்கலாம் டவெண்ட்டி கே டவுன் பேமெண்ட் என்னைகேட்டாவேஸ்ட்ன்னுவே போன் மேல போன் அப்புறமா கூடவாங்கி கிலா அவன் பஃர்ஸ்ட் எதுக்காச்சு ம் நார்மலாக இத வேறுதாச்சும் வண்டி கிண்டி வாங்கினா கூட ஹெல்ப் ஆகும் ஃபோன் என்ன மிஞ்சி போனா கேம் ஆடுவியா காலேஜ் போனாக்கப் அப்புறம் உனக்கு கேம் ஆடுறதுக்கு டைம் இருக்காது இப்பவே நம்மளுக்கு கேம் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை எப்பயாச்சும் தான் ஆடுறோம் அப்பறம் எதுக்குபோனு நான் இந்த போனேஒரு டூ இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் புது போன் அப்புறமா வாங்கலானுட்டு பைக் வாங்கிட்டா எங்க வேணா போலாம் போயிட்டு வரதுக்கு ஹெல்ப்பா இருக்கும் சுத்ததுக்கு பக்காவா இருக்கும் பைக் வாங்கிட்டா அதனால தான் அந்த பிளானோட இப்போ பைக் வாங்கணும் நாறு
உம்
அதனால தான் தருணே இப்ப வந்து போன் எடுக்காம பைக் எடுக்கறான் ஐபோன் எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தா பாரு
ஆமா
பதுலா தா இப்ப பைக் எடுத்து இருக்கிறான் எனக்கும் போன் எடுக்கணும்னு ஆசைய இருந்துச்சு ஒர்க் வரப்போ இப்போ பைக்குக்கு ஃபோன் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சிச்சி பைக் எடுக்கணுன் தோணிர்ச்சி இவனுங்களுக்கு தெரில அப்பறமா புரிஞ்சுபானுங்க இவனுங்களு காலேஜ் போனகப்றோ இப்ப நீன்னா கூட பாரு எங்கனா ஒர்க்கு போனுன்னா பைக்கு தா வேணு உனக்கு வீட்ல எப்டி இந்தாலு உங்க அப்பா பைக்லா கெடைக்காது ஒனக்கு நீதா புதுசா ஒரு பைக் வாங்கி வச்சிகினா வெளிய போறதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கு ஒர்க்கு போறது அந்த மாரினா
ம் ம்
யாரையு எதிர்பாக்க தேவல்ல
அப்ப நாகூட பைக் எத்தலான் பாக்குறெ ஸ்கூட்டில மைலேஜு குடுக்கு
ஸ்கூட்டில்லா தரவே தராது இன்னாங்க து ஒன் ரெண்டு ஸ்கூட்டி தரு ஆனா ஸ்கூட்டிலா நல்லா இருக்காதுடா பசங்க ஓட்றதுகு பாக்கற்து நல்லா இருக்காது
டியோ
டியோல்லா நல்லாதா இருக்கு நெறைய பேர் வச்சின்தா இருக்குறாங் பசங்க ஏன்னா பைக் தா நல்லாருக்கு
நீ ரெண்டு லச்சத்துல்லா வாங்க முடியாது
நா ஏ ரெண்டு லச்சத்து வாங்க போறே
ரெண்டு லட்ச தானே எம் டி
எம் டி ரெண்டு லட்சந்தா நா ஏ புதுசு நா வேணா இப்ப எப்டி வாங்க போறன் சொல்றம் பாரு
இ எம் ஐ தான
இ எம் ஐ தா இல்லன் சொல்லல இப் ப நீ வந்து ஸ்ப்ளெண்டர் எடுக்கிறன் வச்சுக்கோ
ம்
ஒரு ஒன்னு ஒன் லேக் டென் தௌசண்ட் வரு இல்ல டொண்ட்டி வரு
ஆ
ஒன் ட்வெண்டி வரு
ஒன் டொன்டி வரு
அதுக்கு நா அதே பிரைஸ்ல வந்து எம் டி எடுத்துருவே
அதே பிரைஸ்ல எம் டீ கு எவ்ளோ காஸ்
ஒ ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டிதா
ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி மொத்தமே சேர்த்தா இ எம் ஐ ஓட சேத்தா
இ எம் ஐ யோட சேத்து தா ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி ஆல நா வந்து ஒரு ஃபா ட்டி வந்து டவுன் பேமெண்ட் கட்டிடுவே மிச்ச ஒண்ணுதா கட்ட போற் நானு
ஆ
ஆனாலு எனக்கு பிரச்சன இல்ல கம்மி பிரைஸ்ல எம் டி எடுத்துருவ அது எப்டி தெரிமா செகண்ட் ஹாண்ட் பைக்கு வர்க் போற இடத்துல எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பையன் செய்யறான்
ஆஹ் செகரட்டி எம் டீ யா
அவன் வந்து டியோகு டூஹண்ரெட் வெச்சினுக்குறான் இப்போ
உஹம்
நா இப்ப டியூக் த்ரீ நைன்டி எடுக்க போறான்
அவன்கிட்ட கேட்டே இந்த மாரி ஒரு பைக்கு செகெண்ட் ஹாண்ட்ல புடிச்சு குடுன்ட்டு
எவ்ளோ ஐம்பதாயிர தா கம்மியாவுது புதுசவுடைய
புதுசுக்கு அம்பதாயிரம் கம்மின்டில்ல அல்லு நீ ஒருப் ஃபார்ட்டி தௌசண்ட் பே டவுன் பேமெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோ மிச்சொ ஒருல தான இருக்குது ஒரு லட்சம் ஈசியா கட்டியர்லாமே இஎம்ஐ
புதுசு மாரிதான் இருக்குமா வண்டி
புதுசு மாதிதாருக்கோ எந்த டிஃப்ரென்டும் இருக்காது
ஆஹ்
மா அவ்வளோ பிரைஸ் வந்து டிராப் ஆவுதுனா ஒரு வாட்டி நீ அத வாங்கிட்டாலே பிரைஸ் கம்மியாயிடும்.
உஹம்
இப்ப நீ ஒரு ஆட்டி வாங்கிட்டு ஓட்டாம வச்சிருந்தா, உனக்கு பிரைஸ் கம்மியாய்டும் வண்டியோட பிரைஸ் ஏன்னா நீ வாங்கிட்ட அவ்ளோதான். வாங்கிட்டனாலே பிரைஸ் கம்மியாடும்
ஆமா
நான் என்ன ப அவன் தா சொன்னது நா தா சொல்றனே வாங்கி இந்த மாரி டியூ கட்ட முடியாம வித்துருவாங்கல. அமௌண்ட் எதா அர்ஜென்டா மேனா ஆமா பின்ன அதுதான் அதிகமா யாரும் ஓட்டிருக்கவும் மாட் டானுங்க வாங்கிட்டு சர்வீஸ் பண்ணி வெச்சிருப்பானுங்க ரெடியா
உஹம்
விக்கிறாங்களா வாங்கி அவங்ளே சர்வீஸ் பண்ணி குடுதுடுவாங்க எலா பக்காவ அதே நியூ புது வண்டிதான்டா ன ஒர்தன் வாங்கிருப்பான் நம்மளுக்கு முன்னாடியே
ஆஹ் அப்ப நா கூட நா கூட அதே மாரி எத்தலாமா பாக்குறே
உம் அதே மா நானே அப்படிதான் எடுக்க போறேன் தருண் என்ன பண்றானா ஹ ஷோரூம்ல புக் பண்டான் புல் புதுசெகடா நா சிம் அப்டிலா இல்ல புதுசு எடுத்தா இன்னா தெரியுமா இது ஒரே ஒரு இது புதுசு எடுத்தா அந்த அந்த இஞ்சின் னெல்லாம் புதுசா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு அஞ்ஜாயிரம் கிலோமீட்ரு ஸ்லோவா ஓட்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்ரு ஸ்பீட்ல தான் ஓட்ணு
ம்
அஞ்சாறு கிலோமீட்ரு அப்புறொந்தா சர்வீஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ் ஆயில் அல்லா மாத் துவாங்க
ஆமா
ட்டு அஞ்சாயரொ கிலோமீட்ரு தா பொறும்மியா ஓட்னு அந்தா ந நா வாங்க போற வண்டி அப்டில்ல ஆல்ரெடி அஞ்சாயிரொ கிலோமீட்ரு ஓட்ன வண்டி தா நா வாங்க போற அஞ்சாயிர கிலோமீட்ரு ஓட்னா பிரச்சனயே இல்லடா
ம்
ஆல்ரெடி சர்வீஸ் பண்ண வண்டியாருக்கு அனால நா எடுத்தோனே நல்லா ஓட்டிக்கலா நார்மலா ஏற்கனவே ஒன்னு இருக்குது இப்போ ஆல்ரெடி இருக்குது நா சாப்டுட்டே நா சாப்டுட்டென்டா செரி கால் கட் பண்றெ நானு
எ ச்சி கீல எறங்கி வா